நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா
ஆஹ் நலன் தோழி வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க இன்றைய நாள் எப்டி போனிச்சி
இன்றைய நாளது தோழி இன்றைய இன்றைய நாள் அருமையா போனுச்சுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது பயங்கர பிரச்சனையிலேயே போனுச்சி தே அதாவது தோழி இப்போ என்னுடைய சொந்த கதையே நா உங்கள்ட்ட கொஞ்சோ பகிர்ந்து க்கலா அப்டின்னு நெனைக்கிறே ஆ அது இப்ப என்னுடைய அக்கா பொண்ணு இப்ப இருக்காங்க இல்லையா எங்க அக்கா பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோ இப்ப அவங்களுக்கு வந்து பெரிய அவங்க மாமியார் வீட்ல பெரிய பிரச்சனையில அவங்க இருக்குறாங்க அதாவது அவங்க எல்லார் வீட்டு க்குமே மாமியார் பிரச்சன அப்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு இல்லைங்ளா அப்போ பாத்திங்கனாக்கா அவளுக்கு வந்து அவங்க மாமியார் வந்து அவங்ககிட்ட சண்ட போட்றது பெரிய ஒரு ஒரு எந்த ஒரு சமாதானமு இல்லாம ரெண்டு பேருக்குள்ள சண்ட சச்சரவு அப்டின்ற மாதிரியே அவங்களுக்குள்ள போயிட்டுருந்துது இப்ப திடீர்னு என்னனாக்கா ம் என்ன என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னா அ எ எங்க அதாவது எங்க சித் அவள் எங்க அக்கா பொண்ணுடைய நாங்கள போ நாங்கள்ல்லா வந்துட்டு எங்க அக்கா பொண்ண போய் பாக்கல அங்க போறது இல்ல அப்டின்ற மாதி ரி ஏதோ சண்ட போட்டுருக்காங்க அவ்ங்க வீட்ல அது இந்த சண்ட பேச்சு வழக்குல பேசி அது பெரிய சண்டய போயி இப்போ வந்து எங்க அக்கா பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா சண்ட போட்டுக்கிட்டு அ திரும்ப அவங்க அப்பா அவங்க அப் ப்பா வீட்டுக்கு போனதுனால அங்கயே வந்து இப்ப அவங்க மாமியார் என்ன சொல்ட்டாங்க நீங்க அங்க போகூடாத் அங்க போயிட்டதுனால நீங்க இனிமே ஏன்கூட இருக்க கூடாது நீங்க தனியா போயிருங்க அப்புடின்னு சொல்லிட்டு கு கொஞ்சம் அவங்கள பேசிருக்காங்க போல சோ அதனால இப்ப அவங்க எங்க அக்கா பொண்ணுக்கு தனியா இப்ப வீடு பாத் ட்டு வீடு இன்னிக்கி பால் காய்ச்சி குடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க சோ அது விஷயமா இனைக்கி போயிட் ட்டு வந்தோ தோழி இப்போதா போயிட்டு வீட்டுக்கே வரே நானு மதியானமா போனே காலில கெளம்புனு கெளம்புனு பாத்தா என்னியால களம்ப முடியல இ இது நாப் இப்ப போயிட்டு வந்தது திடீர்னு என்ன கெளம்பி ஒருப்
சரி தோழி
தோழி தோழி இருக்கீங்களா
அ ஆ இருக்க இருக்க சொல்லுங்க
அதா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அனைத்து பொருளுமே இருக்கு வெறும் மூணாயிரூபதா தோழி வீட்டு வாடகங்க பொழுது வெறும் மூணாயிரூபா ஆ டி விலிருந்து அப்புறம் ஃப்ரிட்ஜு மிக்சி மத்தபடி டைனிங் டேப் தூளு ஆகிய அனைத்து பொருளுமே வீட்ல வந்து ஒரு ஒரு அதாவது அவங்க எதயு எடுத்துட்டு போய் அந்த வீட்ல போய் புதுசா குடும்பம் பண்ணணுமோ அப்புடின்றதுக்கு இல்ல எல்லாமே அவங்களே வாங்கி வெச்சுடாங்க அங்க போய் இந்த வீட்ல ஒரு குடும்பம் பண்ண வேண்டியதுதா அங் உள்ள அங்க போய் ஒரு வாழ்க் கையே வாழ வேண்டியதா அந்த மாதிரி அவ்வளோ அழகா நீட்டா ரெண்டு பேரு வீடு பாக்குற ங்க நெறைய எடம் அ நெறைய ம் அதுக்காக ஒரு இதா தோட்டம் வச்சு நம்ம வந்து பராமிக்கிற அளவுக்கு பக்கத் து நல்லா இடம் போ வளைச்சு வெச்சி காங்க நல்லா இருந்துது வீடு பாக்குறதுக்கு ஒரு ம் ஒரு பாக்குறதுக்கே ஒரு சுபிஷமா நல்லா இருந்தது வீடு அ ஆனா இங்க இருப் நா இருக் க்குற ஏ பக்கங்கெல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல ஆ அதாவ்து வீட்டு வாடக அப்டின் பார்த்தா வீ ஏழாய்ரூபா கேக்குறாங்க எட்டாயிரூபா கேக்குறாங்க இப்போ என்னோட கணவருடைய வீட்டுக்கு வ எதிரே பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து இப்போ இது சரி பண்ணிக்கிட்ருக்காங்க அத் பழைய வீடுதா அது ஒரே ஒ ரு ரூமுதா இருக் கா இன்ன ஒரே ரூமுதா இருக் து வந்து பத்தாய்ருபா கே க்றாங்க அந்த வீட்டு வாடகை கீழ் வீட் ட்டுதா ஆனா அந்த வீட்டுக்கு பத்தாயிரருவா கேக் ஒரு ரூமுதா இருக்கா இந்த மாதிரி இருக்க இந்த மாரி இடங்கள்ல அங்க வந்து பாத்தீங்க அப்டின்னாக்கா ரெ ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஆஹ் மூணு டாய்லெட் இருக்கு செப்ரேட்டா தனியா ஒரு டாய்லெட் இருக்கு அத பத்தீங்கனாக்கா கழிவறை பாக்கும்போது மூணு கழிவறை இருக்கு மாடி வீடு பாக்கறதுக்கு நல்லா இருக்கு வெறும் மூணாயிர ரூவாய்க்கு வீடு அந்த சைடெல்லா இருக் கு பாருங்க பாருங்க இடத்துக்கு தகுந்த மாரி நம்மளுடைய இந்த வீட்டோடைய வாடக கையா இருக்கட்டு அல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க தோழி
இப்ப நானே வந்து ஒரு கடந்த ஆறு மாத காலமா ஒரு வீடு மாறணு அப்டின்னு சொல்லிட்டு வீடு தேடிட்டு இருக்கே ஆனா இன்றைய அளவுல எனக்கு ஒரு வீடு கூட அமையல காரணோ வந்து இத்தன பேர்தா இருக்கணு அப்டின்னு சொல்றாங்க அதக்கப்றோ வந்து வாடகையு அதிகமா சொல்றாங்க பத்தாயிரத்துக்கு மேலதா சொல்றாங்க பத்தாயிரோ பதினோறாயிரோ பன்னெண்டாயிரோ அது மாதிரி சொல்றாங்க அதுனால நம்மளோட பொருளாதார நெலமைய நெனைக்கும் போது அந்த அமௌண்ட் வந்து அந்த வாடகைய நம்மளால கொடுக் க முடியாது அந்த யோசனையிலேயே நா வந்து எந் சகி யுகநாள் வந்து தள்ளி போட்டுட்டே இருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி, அததான் சொல்றேன் பாருங்க எ நம்மவ நம்ம ஆனா நம்ம நெனைக்கறோம் நம்ம இந்த ஒரு கிராமத்துக்கு, இது து ஒரு டவுனுக்குள்ளே இருக்கணும் அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம் நாங்க இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு பெட்ரூமு ஒரு ஹால்ல ஒரு கிச்சன் அவ்வளவுதான். ஆனா அதுல பாத்தீங்க க் ஏழாயிர்ருபா நமக் முழுசா வீட்டு சம்பந்தமா வாடகை அப்புறம் ஈபி பில்லு தண்ணி பில்லு அதுன்னு சொல்லிட்டு ஏழ்ருவா அந்த வீட்டுக்கு சம்பந்தமா வந்துடுது ஏழ்ரூபாங்கிறது எங்க இருக்கு மூன் ரூ வாங்கிறது எங்க இருக்கு ஆஹ் ஆனா நம்ம நம்ம என்ன நெனைக்கிறோ நம்ம வந்து து கிராமப்புறங்களுக்கு போகக் கூடாது அதாவது இந்த நாம இருக்கற இடத் த்த தவிர மற்ற இடங்கள கொஞ்சம் தள்ளி போய் பாத்தாலுமே வீடு நல்ல வீடா எல்லா இருக்கும் அப்டின்ட்டு, இப்போ நான் இப்ப பாத்துட்டு வந்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தோழி
உம் உம் கண்
நீங்க வேணும்னா எங்க கடய, அதாவ அதாவது அரிசி எங்க எங்க கணவரு அரிசி கடேல இருக்காங்க இல்லையா அதுக்கு எதிரே பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு சொன்னே ஆனா அது ஏற்கனவே இருந்த வீடு தான் ஏற்கனவே ஒரு கு ஒரு குடும்பத்துல உள்ளவங்க இருந்திருக்காங்க அ பெட்ரூமு ஒரு ஹால், அந்த மாதிரி அதாவது அது போலதான் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க எங்க கணவரு வேணும்னா உங் ங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க வேணா போய் பாருங்க தோழி
ம் கண்டிப்பா எனக்கு வந்து அதோட முகவரிய மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, நா கண்டிப் ப்பா போய், நா எந்த இடம் என்னன்னு சொல்லி நா பாக்குறே ஏன்னா வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து நா அடுத்த மாதத்திலயே கண்டிப்பா வந்து வீட காலி பண்ண வேண்டிய நிலமல தா இருக்க, அதனால வந்து எவ்ளவு சீக்கிரம் நா வந்து வீடு மாறுறேனோ, அவ்ளோ சீக்கிரம் எனக்கு நல்லது வாடகை கொஞ்சம் பரவால அதிகமா கொடுத்தாலும் பரவால, ஆனா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ந்து மாறுனா நல்லதுன்னு நா நெனைக்கிறே அந்த இடம் வந்து வாடகை எவ்வளவு வரும் எதுன்ன சொன்னாங்களா